ஆ ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
கேக்குதுங்ளா
அ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இர்க்கே சாப்பிட்டீங்களா
இல்ல இதுக்கு மேலதா சாப்டனு நீங்க
ஆ நானு சாப்டே மதியம் அம்மா அப்பல்லா எப்டி இருக்காங்க
ம் வீட்ல இங்கே எல்லா நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க எல்லாரு
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ம்
உம் என்ன சாப்டீங்க
இங்க வந்து காஃபியு எடுத்துட்டு வந்தே
ம்
இப்பதா சமச்சுன்னு இருக்காங்க இதுக்கு மேலதா அதுனால ரசம் சோறு மட்டு சாப்டே
அப்புடிங்ளா சேரி சேரிங்
நீங்க
ஆ ஆ நாங்க வந்து சாம்பார் சாதமு வெண்டக்கா பொரியலு சாப்டே
ஓ
ம் இன்னிக்கா
இது ஆமா அவுங்க என்ஜாய் ஹலோ
மழ வந்து
புரியல புரியல
வெறும் சாம்பாரு வெண்டக்கா பொரியலு செஞ்சேங்க
ம் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தே எப்புடி போச்சு பொங்கல் உங்களுக்கு
ஆ எங்களுக்கு எதுவும் பொங்கல் இல்லங்க ஆருதலாத் தான நாங்க கொண்டாட போறோ பெருசா எதுவு கொண்டாட மாட்டோ
ஓ ஓ
பெரும் பொங்கல் அன்னைக்கி எழுந்து காலையில குளு குளிச்சுட்டு புத்தாடெல்லா போட்டுட்டு அதுக்கு அப்பறோ அம் அம்மா வந்து பொங்கல் வச்சிருப்பாங்க. அத பொங்கலு அப்றோ பலகாரோ எல்லா செஞ்சுருப்பாங்க அது எடுத்துட்டு பொயிட் ட்டு மொட்ட மாடியில சூரியனுக்காக வச்சு கும்புட்டு அப்றோ மறுபடியு வந்து, பூஜை அறை எல்லா கும்ட்டு வந்துருவோ அப்றோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலயில அப்டி இல்லன்னா சாய்ந்துரமா வந்து சாமி கும்ட்டு அந்த துணியெல்லா வச்சு படைப்பாங்க இல்லிங்ளா ஆ அந்த மாரி புது துணியெல்லா வாங்கி படச்சுட்டு அப்போ காலையிலயே சீக்கிரமா கும்புட்ருவோ கும்ட்டு ஊருக்குப் போய்டுவோ தாத்தா வீட்ல சும்மா போவோ அவிள்தா, அது கூட எப்பனா தோணுச்சுனா, போவோ. இல்லனா வீட்லயே இருந்துட்டு எதுனா படத்துக்கு போய்ட்டு அந்த மாரி வந்து பாப்போ அவ்ளோதா நீங்க நீங்க எப்டி கொண்டாடுவீங்க
காணும் பொங்கல்லா எதுமே கெடயாதா
ஆ காணு பொங்கல்ல்லா எதுவு பண்ணலா மாட்டோ சும்மா வீட்ல நா எப்டி நம்ம ம த்த நாள்ல எப்டி இருப்போமோ அதே மாரிதா இருப்போ போகி அன்னைக்கி விடியற் காலேல எழுந்துட்டா இந்தா ப பழைய பொருட்கள் எல்லா வந்து எரிப்பாங்க அல்லியா அது மட் டு தா பண்ணுவோ. மத்த அது கூட சின்ன சின்ன கொழந்தையா இருக்குபோதுதா அதெல்லா ஒரு ஆர்வமாருக்கு. இப்பதா அது எதும் பண்றது கெடையாது. போகியன்னைக்கு, வந்து நா சாதாரண நாள் மாரிதா இருக்கு. ஆனா வீட்ல வேல இருக்கு. பூஜ சாமான் தொலக்குறது, வீடு கூட்றது, வீடு தொடைக்கிறது, அந்த மாரி மறுநாள் சாமி கும்புறதுக்கான வேல எல்லா பண்ணுவோ. நீங்க, நீங்க எப்டி கொண்டாடுவீங்க
வந்து போகி அன்னைக்கி, இதே மாரிதா நானு, இதே மாரிதா போகு. அந் கைவினை பொருட்கள்லு எல்லாத்தையு எடுத்து கொண்டு போய் வச்சுகுவோ.
ம்
பொங்கல் அன்னைக்கி வந்து எங்க வீட்ல வந்து மூணு பான வெப்பாங்க பெரு பொங்கல் அன்னைக்கி ம் அது வந்து சூரிய பல்லாக் ஆவு பல்லாக் ஒரு பல்லாயிடுனு சொல்லுவாங்க அப்டினு சொல்லிட்டு மூனு பானையா வப்பாங்க ஃபஸ்ட்டு சூரியனுக்கு படச்சுட்டு அந்த பொங்கல எத்துனு போயிட்டு என்னோடு வய வயல் இருக்கு அந்த தண்ணிய வந்து அங்க தெளிச்சு வுட்டுருவோ
ம் ஏத அந்த பொங்கல் வைக்கிற தண்ணிங்களா
ஆமா ஆமா ஆமா லாக் பண்றது இருக்கு விடிய காலேலயே சூரியன் உதயத்துக்கு முனையா முன்னாடியே வந்து பொங்கல வச்சு எறக்கிடுணு
அப்டிங்களா உங்க வீட்ல மாடுகள்ல்லா இருக்குங்களா
மாடெல்லா எதும் கெடையாது பா நாங்க ரொம்ப குட்டி பிள்ளகளா இருக்கு போது வந்து இருந்துச்சு இப்போ வித்தாச்சு அது வந்து பராமரிக்க ஆள் இல்லனு சொல்லி வித்தாச்சு ம் அதே மாரி ஹா மால பொழுதுல வந்து எல்லா மாடு வந்து கொளத்தாங்கரேனு ஒண்ணு இருக்க அங்க கூட்டுனு போயிட்டு மஞ்சள் வச் விட்டுட்டு அந்தந்த வீட்டுக்கு வந்து வரு அந்த வீட்டுக்கு வருபோது எங்க வீட்டுல வந்து எல்லாருக்கு ஆத் தி எடுப்பாங்க
அப்டிங்களா
ஆமா காணும் பொங்கலுக்கு வந்து அதே மாதிரி திருபியு பொங்கல் வப்பாங்க பொங்கல வச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துனு போயிட்டு அங்க போன அவுங் வயலுக்கு ஒண்ணு படைப்பாங்க இந்த கன்னியம்மன் கோயிலுனு ஒண்ணு இருக்கு அங்க படைப்பாங்க அப் ப குள்ள ஊர் கிராம தேவினு ஒண்ணு இருக்கு அங்க படச்சுட்டு எல்லாத்தையு அங்கந்து எடுத்துட்டு வருவோ அப்பறோ இரவு நேரத்துல வந்து சாமி வந்து ஊருவலோ வரு நல்லா இருக்கும்
பரவால்ல இதெல்லா கேக்கம்போது நல்லா நல்லா இருக்கு நாங்க போவோ எங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கோ ஆனா எங்க தாத்தா வீட்லயும் மாலை எல்லாம் நாங்க சின்ன வயசா இருந்த போதுதான் இருந்துச்சு அப்புறம் வந்து அது யாரும் பாத்து ஆள் இல்லன்னு சொ சொல்ட்டு எல்லாத்தையு வித்துட்டாங்க ஆனா மாமா வீட்ல இருக் க்கு மாமா வீட்ல வந்து சும்மா ஒண்ணு ரெண்டு மாடு இருக்குதா ஆனா நா அங்க ஊர்ல வந்து இப்படியல்லா பண்ண மாட்டாங்க மொத்தமா ஒரு எடத்துல போய் மாடெல்லா வச்சுட்டு ஆனா நீங்க சொன்னீங்கள அந்த மஞ்ச தெண்ணி அந்த மாதிரி எல்லா தெளிப்பாங்க தெளிச்சுட்டு இந்த மாட்டு வண்டில எல்லா பூட்டிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாட்டு வண்டியில வந்து யார் வேனாலும் ஏறிக்கலா அப்டி ஊர் சுத்தி இட்டுட்டு வந்து விட்டுருவாங்க அது வந்து அது நல்லா இருக்கும் ஆனா எனக்கு போனன்னு ஆச ஆனா நா இதுவரைக்கும் போனது இல்ல ஏன்னா அங்க யாரும் கூட வரலா ஆர் இல்லையா அதனால வந்து தனியா போகறதுக்கு வந்து ஒரு கொஞ்ச தயக்கமா இருக்கும் அதனால நான் போனதுலா இல்ல சும்மா அந்த குளத்தான மட்டும் போய் மஞ்ச தண்ணி தெளிச்சுட்ட உடனே நா வீட்டுக்கு வந்துருவோம் அப்புற வீட்டுக்கு வந் டாங்க அங்கெல்லாம வந்து பொழுது நேரத்துலனா சாமி கும்புடுவாங்களா அதனால கினத்தாண்ட போயி பொங் சாமி கும்புட்டு வீட்டுக்கு வந்துருவோ அவ்வளோதா அங்கேயோ காணு பொங்கல்லா வந்து ஏதாவ்து வெளியல்லா போவாங்க இது கோவிலுக்கு போறது இல்ல எங்கனாவது படத்துக்கு அந்த மாரி இப்போ கிராமர்னா பட த்துக்கெல்லா ம் போ மாட்டாங்க கோயிலுக்கு அந்த மாரி கும்பல்லா எல்லா பேசி வச்சுட்டு ஒண்ணா போயிட்டு வருவாங்க
ம் அந்த மேரி எல்லா போ மாட்டோ நாாங்க இந்த கூட்டமா வந்து வந்தோம் வந்தோன்னே வந்து இங்க என்னோட குடும்பம் பம் குடும்பொ வந்து எல்லாமே வந்துருவாங்க
ம் ம் ம்
பொறந்த நாளு வந்து இங்கயே இதுவாயிடும் அதனால நாங்க எப்பவுமே வந்து வயல்லலதா போயி ச சமைப்போம் இந்த நாள்ல பொங்கல் வைக்கிது வீட்ல வைப்பாங்கா இருந்தாலும் வயல்ல போயிட்டு தா நாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு அ ங்கே உளவு மேய்ப்போ அங்கேயே போயிட்டு சின்ன சின்ன சின்ன சின்ன விளையாட்டு விளையாடிக்கிட்டே குடும்பத்தோட அளவு வைப்போ நாங்க நேரத்த நீங்க அந்த மேரி எதுவும் மாட்லையா
இல்ல நாங்க அந்த மாரியெல்லா எதுவும் பண்ண மாட்டோம் நாங்க வந்து து சும்மா அப்டியேதான் வந்து சாமி கும்விட்டு அப்டியே விட்டுருவோ
ஓ நல்லன்னா நல்லா இருக்கு அந்த வரத் தண்ணி நீர்ந்து அந்த கெணத்துல இருந்து வர தண்ணி குளிக்கிற ஒச்சு சில்னு சில்னஸு அதெல்லா கொஞ்சோ அப்டியே கொஞ்ச குளிச்சியாக இருக்கும் ஒடம்புக்கு
நாங்க வந்து சாதார்ண நாள்ல போயிட்டு வேணா மோட்டார்ல வந்து குளிப்போ பம்ப் செட்டுல ஆனா வந்து இன்ன இன்னிக்கலா அந்த மாரியெலாம் பண்ண மாட்டோ நாங்க எல்லா எனா வீட்லியே வெளிய வந்து நெறைய அ அங் காலி எடலா இருக்கு பின்னாடி வீட்டுப் பின்னாடிய அதனால கும்பலா அங்கியே வந்து சமச்சி அப்டியே சாப்டுவோ அது தவிர்த்து நலத்தாண்டலாம் போமாட்டே எனா நலத்தாண்ட வந்து எதாவ்துப் பயிர்லா வச்சிட்டு இருப்பாங்க அதனால அங்கப் உட்காந்து சாப்பர்ற அளவுக்கு செய்யற அளவுக்குலா எங்களுக்கு எட இருக்காது அதனால தாத்தா வீட்ல வந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியவே வந்து எடோ இருக்கோங்ளா அதுல வந்து எல்லாங் கும்பலா சமச்சி சாப்ட்ருவோ
ம் எங்க வீட்லியு வந்து எல்லாமே இருக்கு அதுதா வந்து இங்க வெளி ஆளுங்கெல்லா வராங்கல்ல அதிங்கு சொல்னாங்கில்ல அண்ண வரும்மோது பண்ணம்பொழுது நாங்க வீட்ல இருக்க செஞ்ச வட கொழுக்கட்ட நிப்பட்டு அல்லாமே வெளியாளுங்லு வாய்ன்ட்டு போவாங்க நா எங்க வீட்ல அப்போ வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க எல்லாருமே வந்துட்டு
ம் ம் ஆ இங்க கூட வருவாங்க மாமா வீட்டுக்கலா ஊர் ஜனங்கலா வந்து எதாவ்து அசைவொ செய்றோனா வந்து பாப்பாங்க சாப்டுவாங்க நாங்களே எல்லாருக் கும்பலா இருப்போமா அதனால அந்தளவுக்கு யாரு வரமாட்டாங்க வீட்டு ஜனமே நெறைய இருப்போன்றதனால அந்தளவுக்கு டக்குனு யாரு வரமாட்டாங்க ஆனா வந்து வந்து ஆனாப் பாத்துருப் போவாங்கே எல்லா சொந்தக்காரங்களாருக் ப்பாங்க இல்லைங்ளா ஊரு ஊரு உள்ள ஊர் ஆளுங்களே சொந்தக்காரங்க இருப்பாங்கள அந்த மாரி வேணா வந்து பாத்துருப் போவாங்க நாங்களு எங்கனாப் போவோ
நல்லது என்ன வந்து ஊராளுங்க இங்க வருவாங்க ஏனா இந்து எங்கந்து குடும்பத்தோடு இருக்காங்கல்ல நாங்க இருந்தப் பாத்தேனு ல ஊராளுங்க நெனைக்கிற ஒரு உண்டு ஏனா வாங்கிட்டுப் போலா இது பண்ட்டு போலா அப் அ ஊர்வல வரும்போது கூடோ எங்க வீட்ல ரொம்ப நாளா அந்த மோள தட்னதில்ல அடிச்சுதா அவ அந்த பேருனா அவபேரு எதோ தட்றா அந்தமேர்லா வந்து வாய்ன்ட்டு போமாட்டாங்க
ம் சேரி சேரி பரவால்லதா சேரி வர முடிஞ்சா அடுத் த வருஷ வேணா உங்க ஊர்ல வந்துப் பாக்கறே எதாவ்து டைமு நேர இருந்துச்சுனா சேரிங்க அம்மா கூப்பர்றாங்க நா உங்ககிட்ட அப்றம் பேசுட்டுங்ளா
ஆ சேரிங்க
ம்